ஹலோ கேக்குதா ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
அ ஆ எனக்கு கொஞ்சோ உங்க கொரல் வந்து கம்மியாதா கேக்குது
இப்போ இப்போ பரவால்லையா
ஐய்யயோ இப்பவு அப்டிதாங்க இருக்கு
நா ரொம்ப சத்தமா தா பேசுற ஆனா ஏ கேட்க மாட்டேங்குதுன்னு தெரியல
நீங்க அப்பத பேசுன மாரி கூட பேசுங்க பிரச்சன இல்ல
சரி ஒரு நிமிடம் இருங்க
ஆ
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது
நல்லா கேக்குதா
ஆ ஓரளவுக்கு
ஆ இப்
சரிதா போது ஆ
ஆ என்னன்னு தெரில கே க்க மாட்டேங்குது செரி அத விடுங்க ஆ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
நானா நா வந்துட்டு சும்மாதா இருக்கே அப்டி சொல்லலா ஏன்னா பரிச்சைகள் எல்லா முடிஞ்சிருச்சு
ஆ சரி என்னன்னா பின்னணி இறைச்சல் இல்லாம பாத்துக்கோங்க
ஆ
பின்னனி இறைச்சல் இல்லாம பாத்துக்கோங்க
ம் செரி செரி
ம் என்ன இப்பல்லா மருத்துவம்ல்லா நெறைய மாறிச்சுல்ல நெறைய நோய்கள் வர ஆரம்பிக் கிதுல்ல
ஆ ஆமா சுற்றுச்சூழல் ரொம்ப மாறுனனால நோய்களு நெறைய அதிகரிக்குள்ள
ஆமா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
எனக்கு அவ்ளோவா ஒண்ணு தெரியாதுங்க நீங்க வேணா சொல்லுங்க கேக்குற
புவி வெப்பமாகறத பத்தி பேசனோ இல்லையா
ஆமா
இதுனால நெறைய தோல் நோய்ஹள் இந்த மாதிரி நெறைய புதிதா புதிதா நெறைய நோய்களும் வர ஆரம்பிச்சிர்க்கு இல்லையா
செரிதா
ம் இப்பல்லா நோய்ஹளோட ஆதிக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சி
அதுவும் சரிதான் ஆனா அதுக்கேத்த மருந்துகளு கண்டுபுடிச்சியிட்டு தான வராங்க
ஆ அதுவும கரெக்ட்டுதா அறிவியல் உலஹம் வந்துட்டு ஆ நறைய புது துசு புதுசா கண்டுப்புடிச்சாலுமே நோய்களு அதுக்கேத்த மாதிரி அதிகரிச்சிக்கிட்டே வருது
அதுவு சரிதாங்க
ம் ஆமா அதுவு இல்லாம இப்போ என்னதா வந்துட்டு ஆ மருந்துகள் கண்டுப்புடிச்சாலுமே எல்லா மக்கள் க்கு அது போய் சேர்றதில்லே இல்லையா
ஆமா சில மருந்துகள்ல்லாம் வெல கூடவு இருக்கு கம்மியாவு இருக்கு சிலர் பாதிக்கப்பட்டாலு அவங்க அதுல மரதிக்குக் கூட ஏற்பட்றாங்க ஆனா மருந்துதா கெடைக்க ரொம்ப கஸ்ட்டமா இருக்கு
ஆமா ஏன்னா அவங்க ஏழையா இருக்கக் காரணத்தினால அவுங்களால அதிக வெல குடுத்து மருந்து வாங்க முடியற்தில்ல
மா
நம்மளோட அ நம்ம இந்த ஒலகத்துல வந்து ஊட்டச்சத்து குறைப்பாட்னால் ய நெறைய கொழந்தைகள் எறக்குறாங்க
அதுவு பிறப்புலயே நெறைய கொழந்தைகள் இறக்கவு செய்றாங்க பிறக்குறப்பவ்மே நோயடையு பெறக்குறாங்க அப்டிப்பட்ட சூழ்நெலையு இப்டிப்பட்ட சூழ்நிலையு சுற்றுச்சூழலு இப்ப ரொம்ப மாரிருக்கு
ஆமா இதுக்கெல்லா நம்மளோட உணவு முறையுமே ஒரு பெரிய காரணமா இருக்கு
ஆமா கண்டிப்பா சொல்லுவ அத ஏனா அந்தக் காலத்துல வெளைவிச்ச மாரி நெஜமாவே உண்மையான இயற்கை பொருட்கள் இப்போ நம்ம விவசாய்ங்க வெளைவிக்கிறதில்ல எல்லாமே விதைகள் மொதக்கொண்டு வேற வழியா உருவாக்கப்படுது அப்புடின் கேள்விப்பட்ருக்கே
ஆமா செயற்கை முறையில நெறையா நடக்குதில்லையா
ஆமா
ம் அதுவு இல்லாம இப்போ யாரு வந்துட்டு இந்த மாதிரி திணை ஆ அ இந்த மாதிரி அ அரிசி வகைகள்ல்லா சாப்புட்றதில்ல எல்லாருமே வந்துட்டு செயற்கை உணவுகளுக்கு மாறிட்டாங்க
அதுவு சரிதா
ம் துரித உணவுகள் எப்பா துரித உணவுகள்தா இப்பொல்லா எல்லாருமே சாப்புர்றாங்க
ம் அது ரொம்ப பெருகிப் போச்சி எல்லா கடையில மொதக்கொண்டு அத தான ரொம்ப விக்க ஆரம்பிக்கிறாங்க
ஆமா இப்பெல்லா அதுவு நவீன உலகத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போற மாரி இருக்கறதுனால சீக்கிரமா சாப்பாடு செய்றது எதுன்னு பாக்குறப்போ துரித உணவு உணவுகளுக்கு தா அவுங்க வந்துட்டு தேர்ந்தெடுக்கறாங்க அந்த உணவுகள் வந் சீக்கிரமா சமைச்சிடலாங்கறதுனால இதனால கொழந்தைகளுக்கு துரித உணர்வுகள் சின்ன வயசுல இருந்தே குடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால நெறைய நோய்கள் வருது இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா நெறைய குழந்தைகள் காலைல சாப்பட்றது மத்தியானோ சாப்பட்றது இதெல்லா சீக்கரோ செய்யணுங்கறகாண்டி நம்மளோடைய பெற்றோர்கள் வந்துட்டு சீக்கிரமா சமைக்கற வேலையைக்காண்டி அந்த யூஸ் பண்றாங்க இதனால நெறைய நெறைய மசாலா பொடிகள் அந்த மாரி இதுல்லா அந்த கொழந்தைய ரெண்டு வேல மூணு வேல தொடர்ந்து சாப்பட்றதுனால வயிறு வலி ஜீரணமின்மை வாய்வு இத மாரி நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது
உம் ஆமா என்னன்னா இப்போ பெற்றோர்கள் வந்துட்டு கொழ கொழந்தைகளு க்கு சரியான நேரம் ஒதுக்கணு அப்டி ஒதுக்கனாங்கன்னா குழந்தைங்களுக்கு செய்யறதுக்காகவு இருக்கு ஆனா நவீன உலகத்துல அதெல்லா சாத்தியம் இல்ல இல்லையா
அதுவு சரிதா ஏன்னா அப்போல்லா வந்துட்டு விவசாயம் இத மாரி துறைகள்லதா பல தாய் தந்தையர்ல்லா வேல பாத்துட்டு இருக்காங்க செல கெழந்தைகளுடைய தந்தையர் தா பெரிய வேலைல இருந்தாங்க ஆனா இப்பல்லா இந்த காலத்துல வந்து நல்லா வேலைக்கு போனாதா குடும்பமே கெடைக்குங்கற சூழ்நெலைய காண்டி அவுங்க வந்துட்டு ஓடிக்கிட்டே தா இருக்க வண்டிய மாரி இருக்கு இதனால அவங்களால நம்மளுடைய குழந்தைங்க கூட நேரத்த ஒதுக்க முடியாது
உம் ஆமா சரியா சொன்னீங்க இப்பல்லா அதா சொன்னனே ரெண்டு பேருமே வேலைக்கு போனா தா அதப்ப சம்பாதிக்க முடியுது இல்லன்னா ஒருத்தர் ஒரு ஒருத்தரோட சம்பாத்தியம் வந்துட்டு கட்டுப்படி ஆகறது இல்ல இப்பெல்லா
அதுவு சரிதா ஆனா அதுவுமே சில நேரத்துல கணவன் மனைவி புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாதா ரெண்டு பேருமே வேலைக்கு போற மாரி இருக்கு இதே கல்யாணத்துக்கு முன்னாடே இப்போல்லா பெற்றோர்கள் வந்து அதாவது பெண்ணோடைய பெற்றோர்கள் வந்து எதிர்பாப்பாங்க பசங்க கிட்ட எல்லாமே இருந்தாதா அவங்களுக்கு க கல்யாணோ பண்ணி வெக்கிற மாரி கூட இருக்கு அதனாலயே இப்போ வந்துட்டு புரிதலு அந்த ரெண்டு பேருக்குள்ள இல்லாம போது
சரியா சொன்னீங்க அதுவு இந்த பெற்றோர்கள் பாத்து பண்ணி வைக்கிற திருமங்கள்லா னால நெறைய இப்பல்லா நெறைய விவாகரத்து நெறைய நடக்குது நாட்ல
ஆமா அதுவு சரிதா
என்னன்னா இந்த மாதிரி புரிதல் இல்ல நீங்க சொன்ன மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புரிதல் வந்துட்டு மிகவு கம்மியா இருக்கு
உம்
அதுவு நம்ம பேசிட் இருந்தோ இல்லையா நவீன உலகம் வேல அந்த பரபரப்புல வந்துட்டு ரெண்டு பேரு மொதல்ல பெற்றோர்கள் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நேரம் செலவிடுறது வந்து கம்மி ஆயிருது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நேரம் கடைக்கலனா அப்பறோ குழந்தைகள் கூட அவங்க எப்டி சரியான நேரம் ச செலவிடுவாங்க
சரியா சொன்னீங்கங்க
ம் பாப்போ இன்னு இந்த நவீன உலகம் அ அறிவியல் வளர வள ர மக்கள் கிட்ட நிறைய மாற்றம் வருது
ஆமா ரொம்ப முன்னோக்கி அறிவியல் என்னதா முன்னோக்கி போனாலு மனித மேம்பாடு வந்து கொறைஞ்சகிட்டுதா வருதுன் சொல்லலா
ஆமா எல்லா வேலையும் வந்துட்டு மனிதர்கள் செய்யறது கம்மிய கொறைஞ்சுடுது அதனா ல மனிதர்களுக்கு நெறைய நோய்கள் எதனால நோய் வருதுனே சொல்ல முல்ல எல்லா விஷயங்கள்னாலயு நோய் வருது
ம் சரியா சொன்னிங்க நோய்கள் வர்றதுனால மருந்துகள் அது இதுனு தயாரிக்கிறாங்க அத வெலையையு ஏத்தி வெச்சிருப்பாங்க இதனால நம்மளுடைய மொத்த சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படு நோய்களா ல இந்த சுற்றுச்சூழல்னால நோ நோய்களும் நெறைய வரு இதனால இந்த எ சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாரி எல்லா விதமான பொருட்களுக்கு வெலையு கூடுது வெலையு கூடுறதுனால மனிதன் ஓடுறத நிப்பாட்டவே முடியல வேலைக்கு போனாதா உணவு அப்படிங்கற சூழ்நில ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு
சரியா சொன்னிங்க அதென்னமோ உண்மதா மக்கள் வந்துட்டு இன்னு என்ன பண்ண போறாங்கன் தெர்ல இன்னும் வளரும் அறிவியல் வளர்ச்சிய பாத்தாதா தெரியு
சரியா சொன்னிங்க அது கண்டிப்பா வருங்காலம் வந்து ரொம்ப மோசமா இல்லாட்டியு நீங்க சொன்ன மாரி இந்த கேழ்வரகு இந்த கேப் கேப்பை அது எல்லாத்தையுமே சோளம் அது எல்லாத்தையுமே ஒரு காலத்துல இனி கொஞ்ச காலத்துல கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பாக்க வேண்டிய கால்ல வந்தாலும் வந்துரும்
ஹ ஆமா நீங்க மிகவும் சரியா சொன்னீங்க இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போது இது சாத்தியக்கூறுகள் நறைய இருக்கு
சேரிங்க
சரி ஆ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்புடுவா
ஆ செரிங்க ஆ அப்ப வச்சிடுறேன் ஆ நன்றி